ஆ ந்தா ஆ எனக்கே தெரியாம போயி ஏ ஃப்ரெண்டு இப்டி சேருவானு நா எதிர்பாக்கவே இல்ல நா சொல்லிலா வச் சிருந்தே நம்ம கோயேட் படிக்கணுன்டி நா வந்து இவ்ளோ நாள் வந்து இதுல படிச்சே எங்க வீட்ல பேச விடல நா காலேஜ்லயாச்சு ஒரு மூனு வர்ஷோ என்ஜாய் பண்ணிக்கிறேனே கோயேட் லைஃப்ப நா தா இவ்ளோ நாள் என்ஜாய் பண்ணாம விட்டும் சொன்னே எல்லார்கிட்டயு சொன்னே ஏ ஃப்ரண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டஸ் எல்லார்கிட்டயு சொல்லி வச்சிருந்தே அவ என்ன நெனச்சா இல்ல அவங்க வீட்ல என்னா நெனச்சாங்கனே தெரியில போனாங்க சும்மா காலேஜ் விசாரிக்கிறதுக்காக நெறைய காலேஜ் பாக்க போனாங்களா அப்போ இவ ஒரு காலேஜ் பாத்துட்டு இதயா இதையா உமன்ஸ் காலேஜ் அது அப்டின் காலேஜ் இருக்கு அதுல சேந்துட்டே வந்துட்டா ஏன்ட சொல்லாம சேந்துட்டு வந்து எல்லா ஃப்ரெண்டஸு குரூப் வச்சிருப்பாங்கல்ல அந்த குரூப்ல வந்து சொல்றா நா சேந்துடண்டி எல்லாரு வந்து இந்த காலேஜ்லே சேந்துருங்கன்றா எல்லாருக்கு ஒரு ஒரு ஆச இருக்கு இல்ல இவ மட் யார்கிட்டயு கேக்காம போயி சேந்துட்டா அப்புறோ என்னா பண்றது அவ சேந்துட்டால செ அவ க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே அப்பறோ அவள மிஸ் பண்ணிவோம்ல அதுனால சொல்லிட்டா அவ உழுந்த கொட்டையிலேய எல்லா சேந்து விழுந்துட்டோ வழியே இல்ல எங்களுக்கு வறாச்சளே இல்ல அப்பறோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நா வந்து லெவன்த் டுவெல்த் வேற ஸ்கூல் படுச்சே அந்தப் அவங்க கூட க்ளோஸ் ஆயிதா அவ சேந்த காலேஜ்ல தா போயி சேந்தே சின்ன வயசுலந்து எல் கே ஜி யு கே ஜி ல சேந்த ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவளு நா சேருறேன்னு சொல்லிட்டு ஏங்கூடயே வந்து சேந்தா இதுல என்ன ஒரு அங்க பெரிய டுவிஸ்டுனா நாங்கெல்லா ஒன்னா படிப் ஒரே க்ளாஸ்ல இருப்போனு ஆசப்பட்டு போனா அங்கேயாச்சு அதையு வந்து செ க்ஷன் வைஸா பிரிச்சுட்டாங்க எங்கள
அச்சச்சோ
ஆ சேந்து சேந்தால்ல அந்த பொண்ணே ஃபர்ஸ்ட்டு வேற க்ளாஸு என்னோட ஸ்கூல் ஒரு பொண்ணு வந்தால அவளு வேற க்ளாஸு நா வேற க்ளாஸு அப்பறோ இன்னு ஒரு ரெண் மூன் பேரு இருக்காங்க எல்லாமே தனி தனி க்ளாஸ் போயிட்டோ எங்களுக்காக ஃபஸ்ட் டே க்ளாஸ்ல ஃபஸ்டு பீரியட் அ ஒ ரெண்டு பீரியட் முடிஞ்சக்கப்றோ ப்ரேக் விட்டாங்க எனக்கு வெளியில வந்தா அழ ஒரே யா செட்டாவல எனக்கு புடிக்கல
ஆ
எனக்கு புடிக்கல மேம் கிட்ட சொல்லி என்ன எல்லா ஒரே க்ளாஸ்ல போட சொல்லுங்க வாங்க போயி கேக்கலா சொல்லிட்டு எல்லாரையு கூப்டு போறே ப்ரேக்ல மேம் கிட்ட மேம் ஸ்ட்ரி க்டா சொல்றாங்க அதெல்லா முடியாது உங்களுக்கு பாத்தீங்கனா அப்ப எல்லாரு வந்து கேப்பாங்க எவ்ளோ பாதி பேர் இப்டிதா இருக்காங்க பிரிஞ்சு எல்லாரு வந்து கேப்பாங்க ஏ உங்க உங்க இஷ்டத்துக்குன்னு பண்றதுக்கு உங்க ரூல்ஸ்னு கெடையாது அது இதுனு எங்கள திட்றாங்க மேம் மேம் எங்களுக்காக பண்ணுங்க மேம் யாருக்கு தெரியாத மாரி அப்டி இப்டி சொல்றோ ரெண்டு மூணு நாளா போயி நாங்களு டெய்லி நிக்கிறோ ஆ ஈவ்னிங் ஈவ்னிங் போயி கேக்குறோ முடியவே முடியாதுனுட்டாங்க அப்டியே போயி பழகிடுச்சு அப்டியே க்ளாஸ் ஒரு ஒரு நாளா போயி அப்போ ஒரு ரெண் மூணு ஃப்ரெண்டு கெடச்சாங்க அப்புற அப்றோமா ஃப்ரெண்டு கெட ச்சி அப்புறோ மிங்கிள் ஆயிட்டோ அவுங்கவுங்க க்ளாஸ்லயே அவுங்கவுங்களுக்கு ஃப்ரெண்டு கெடச்சு மிங்கிள் ஆயிட்டோ அப்புறோ போ ஃபஸ்ட்டே இப்டி இருந்த நாங்க ஒரு ஆறு மாசத்துலேயே அவுங்கவுங்க க்ளாஸ்ல அவங்கவுங்களுக்கு நெறையா ஃப்ரெண்டு் கெடச்சு கொஞ்சோ மிங்கிளாயி செட் ஆயிட்டமா பிரேக் விட்டாக்கூடோ அதா இவங்க கிட்ட போய் பேச துக்கு டைம் இல்ல இவங்க கூட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நம்ப இருந்து அவங்க கோச்சிங்னா கோச்சிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோ நாங்க
அட
இன்னா வந்து எங்கள பாக்கவே மாட்றன் சண்டைக்கு வராலுவ எல்லா ஒரு அஞ்சு பேரு சேந்து கிளாஸ்க்கு மொத நாள் பாத்த பொண்ணா நீ எப்டி அழுத இன்னைக்கி என்னனா எங்கள வந்து பாக்க கூட மாட்றே உங்கட்ட சரியா பேசியே பத்து நாள் ஆவுதூ நீ வந்து பாக்க மாட்ற என்னதா இதுன்னு வந்து ஏன்ட்ட சண்டைக்கு வராளுங்க எல்லா நா பேசக்கூடாதுன் கெடையாது இவளுங் கூட உக்காந்து அப்டே பேசற்துல்ல நா அந்த மறந்துட்ட வெள்லப் போனூ பிரேக்ல பிரேக்ல வெள்லயே போ மாட்டே இவளுங் கூட பேசின் அப்டியே கிளாஸ்லயே உக்காந்துருவே இந்த கட அது கேன்டீன் இருக்குல்ல அங்க இவளுங்கலா கேண்டீன்ல போய் சாப்டுவாளுக போல நாங்க போவே மாட் நா வந்து இன்னதா நீ கேண்டீன் வருவன் சொல்ட்டு நாங்க வெயிட் பண்றோ நீ வரவே மாட்றனு சொல்ட்டு அங்கருந்து சமோசாலா வாய்ங்கினு என்னவ ஏய்ன்ட்ட வராளுங்க இந்தா புடி நீ பேசவே வேணா சமோசாவ வச்சுக்கோன் சொல்ட்டு சமோசா மட்டு குடுத்துட் போயிட்டாளுங்க அப்பறோ செரி கோச்சிப் ஆ கோச்சிப்பாளுங்ளே அப்டி சொல்ட்டு செகண்டே நா அப்றோ போயிட்டு ஒரு ரெண்டு மூண் நாள் அவளுங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நா அப்றொ அப்றொ பொய் போவ போவ ஆரமிச்சி அப்றோ நல்லா பேசுறாளுங்க இப் அவங் கிட்ட பேசுனா இவளுங்க கோச்சுக்கிறாளுங்க எங்க கூட இருக்க மாட் றே அவளுங் கூட போற ஒ ஒனக்கு ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்தா முக்கியொ இப்ப வந்தன் சொல்ட்டுதான எங்க கிட்ட பேச மாட்ற ஒழுங்கானு இவளுங்க கோச்சிக்கிறாளுங்க என் எப்டிதா ஸ்பென்ட் பண்ணி இவளுங் கூட பேசுறதுனே தெரியல சொல்ல போனா மாறி மாறி கோச்சுப்பாலுங்க இப்ப வரைக்குமே ஈகோ கிளாஸ் ஆயினேதா இருக்குமே ஆ நீ அவளுங் கூட தா இருக்க இப்ப கூட அவளுக்கு தானே மெசேஜ் பண்ணுருக்க இப்ப கூட போன் பண்ணா கேப்பாளுங்க ஆ அந்த பொண்ணுட்ட தானே பேசினுருக்கே எனக்கு தெரியு எனக்கு தெரியூ அப்டின் வாளுக நல்லாருந்துச்சு ரொம்ப புடிக்கு ஆனா எனக்கு தெரியு இன்னு ரெண்டு மூணு வருஷத்துத்துல மேபி அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கெடச்ச துக்கப்றோ அவுங்கவுங்க பேமிலீல போய் செட் காய் சில பேரு மறந்துருவாங்க சில பேர் டச்ல இருப்பாங்கன் நெனைக்கிறே
இப்போ இப்பலா நெறைய பேரு இருக்காங்கப்பா இருக்காங்க அந்த மாரி ஃப்ரெண்ஷிப்ஸெல்லா மெயின்டெய்ன் பண்றாங்க அவங்க கொழந்தைங்ளோட இவங்க குழந்தைங்க இன்னு அந்த பெ என்ன சொல்லுறு கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது ஆப்
ஆமா ஆம் ஆம் ஆனா எல்லாருமே க்ளோஸா இருக்க மாட்றாங்க நம்ம நெனைச்சிருப்போ அந்த பர்ஸ் து நம்மக்கூட க்ளோஸ்வே இருக்க மாட்றாங்க ஏமாற்றமாவே போகுது ரொம்ப ஒரு பொண்ணெல்லா இப் ப வரைக்குமே டச்ல இருப்பா அப்டின் ஆசப்பட்டே ஆனா அந்த பொண்ணு ஏன்ட்ட பேசவே இல்ல பேசவே இல்லனா ஒர் ரெண்டு மாசோ கிட்ட ஆவுது தொடர்ச்சியா நாங்க ஆனா பேசுவோ ஒன் வீக் ஒன்ஷ் ஆச்சி கால் பண்ணிடுவோ இல்ல ஒன் வீக்ல டூ தட மெசேஜ் ஆச்சி வந்ரூ அதெல்லா அப்டியே கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா கொறையிது அப்றொ பர்டே விஷ்லா கரெக்டா பண்ணுவோ டேட் ஞாபகொ வச்சி பர்டே விஷ்ஷே இல்ல இந்த வாட்டி டு மறந்துட்டாங்க அது அது வேணும்னே மறக்குறதில்ல அவங்க ஃபேம்லீ இப்டி இப்டி போறனால தானா மறந்துர்றாங்க அத நம்ம அவளையு குத்தொ சொல்ல முடியாது நானு கேக்கல பெருசா எதுவு கேட்டுக்க விட்டாச்சி நம்மதென்ன சின்ன கொழந்தயா எனக்கு ஏ விஷ் பண்ணலன்னு சொல்ட்டு ஃபோன் பண்ணி திட்ட முடியுமா அதெல்லா அப்ப ஒரு காலத்துல சொல்லூவே அப்பல்லா எனடி விஷ் கூட பண்ண மாட்ற நீ அப்பில்லா கேப்பே இப்ப கேக்க ஒரு மாரி இருக்கு ஒரு வேள மெச்சுரிட்டி ஆயிருச்சா என்னான் தெரில கேக்க புடிக்கல அப்டி
ட்டு நல்லாவே மாறிட்டு இருக்குதுனு நம்மளே காமிக்குது
ஆ எனக்கு கேக்க புடி ஃபஸ்ட்லா ரொம்ப ஸ்டேட்டஸ் லா போடுவோ என்னத்துக்கு போடுறன்னே தெரியாது பாட்டு கேக்க ரொம்ப புடிக்கு லவ் ஸ்டேட்டஸ் போடுவே திடீர்னு சோகமா போடுவே வந்து எநாடி லவ் பண்றியானு கேப்பாளுக திடீர்னு சோகம் போட்டனே டி பிரேக்கப் ஆயிச்சானு கேப்பாளுக இப்பல்லா எதுமே எதுமே போட புடிக்கல அந்த ஸ்டேட்டஸ் மத்தவங்க போடுறத கூட பாக்க புடிக்கல
ஆ
அது உள்ள போக புடிக்கல அவ்வளவு மாறிட்டேன்னா எனக்கே தெரியுது நா ரொம்ப மாறிட்டே ஒருவேல வீட்ல இரு இருக்கறதுனாலயா ஒரு மாரி எப்டி சொல்றது எதுலயுமே கா அ ஈடுபாடே வரமாட்டேது ஒரு இப்ப ஃபிரண்ட்ஸ் கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேஸ்ர அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ் டே வரமாட்டது அவ்வளுங்கு பிஸியா இருக்காளுங்க படிக்கிறாளுங்க எல்லாருமே எம் பி ஏ படிக்கிறாளுங்க இப்ப நெறைய பேர் ஒர்க்கு போயிட்ருக்காளுங்க அவளுகளு பிசிலதா இருப்பா நம்ம ஃபோன் பண்ணி பேச முடியுமா நெனைச்சட்டு ஃபோனே பண்ண மாட்டே நானே அவளேயு அ ஒர்க் பண்றா ஒர்க் ஃபிரம் ஹோம் தா செஞ்சுட்ருக்கா அவளே வந்து து ஆ அவளுக்கு சனி ஞாயிறு லீவு அவளே ஃபோன் பண்ணி இன்னா மேடம் அவ்ளோ பிஸியா ஃபோனே பண்ண மாட்ற அப்டின் கேப்பா உண்மையா
ஆ
அவ நம்பமாட்டா நா உண்மையாவே கடேல எனக்கு வேல டைட்டா தா இருக்குமே எனக்கு பண்ணணுன்ற நாபகமே இருக்காது நா அப்டியே வேல ஃபோன் நோண்டுவே பே இப்டி பேசி இப்டியேதா போவே அவ நா இன்டென்சனா பேச மாட்றேன் நெனச்சு என்ற கத்துவா வார வார கரெக் டா ஃபோன் பண்ணி சன்வேறானா கத்துவா நீ இன்னா தா நீ வேல செய்ற வீட்ல இருந்தான வேலயே செய்ய மாட்ட சும்மா இருக்கன் அவுங்கல்லா நெ னச்சுகுறாங்க இந்த கட இருக்குன் சொல்லியே புருஞ்சுக்கல யாருமே என்ன ஆ கட இருக்கு வேல டைட் ஆ வீட் வீட்லு இப்பு வாசல்லயே கட அதுனால நா சொல்லுவே கடேல வேல டைட்டா இருக்கு நா நெனைச்ச நேரத்துல பேச பேச முடியாது அப்பில்லா சொல்லிருக்கே எல்லாருக்கு தெரியு வீட்ல கட இருக்குன் இருந்தாலுமே யாரு அக்சப் பண்ணிக்க மாட்டறாங்க அப்டி ஒண்ணு வேல பெருசா இருக்காதுன் நெனைக்கிறாங்க வந்து பாத்தாதான தெரியு இங்க பெண்டு கிழி து ஆள் அது அதா சொல்றேன்ல அஞ்சு ஆள் வச்சு செய்யற அளவுக் கூட வேல இருக்கு ஆனா அப்பா ஆ ஆள் வக்க மாட்றாங்க ஆள் வேணா எட்டு வருஷமா கட வச்சு இப்டியே போ இப்டியே போகுதுல்ல இதே மாரியே போட்டு வுன்னோ முடிலனா ஆள் வக்க பாக்லா வேணா அப்டியே பாத்துக்கலான்னு இருக்காங்க அவுங்க ஆள் வைக்க அவுங்களுக்கு விருப்பமே இல்ல நம்மளே பாத்துக்கலா ஆனா வேலை டைட்டு அடிக்கடிக்கு ஒடம்பு சரியாமதா ஆகுது இருந்தாலு பரவால்ல நா நம்மளே பாத்துக்கலான் நெனைக்கிறாங்க அது என்னா பண்ணுவாங்கன் தெர்ல தம்பி ஆ ஆ தம்பி இருந்த வரைக்கு தம்பி பாத்துக்குனா அப்பாக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா பயிடு நல்லா செய்வா அவம் போனதுக்கப்பறோ வுன்னுங் கஷ்டமாயிட்த்து நா சொன்னே இப் ப்ப அவம் போயிட்டா வுன்னு கஷ்டமா இருகு நீ ஒரு ஆள் வெச்சிர்ப்பா முடிலனாப் ரெண்டு ஆள் கூட வச்சுக்கோன் சொன்ன இல்லவே இல்ல ஏத்துக்கவே இ ஒரு நாள் அது வந்து ஆயிரத்தி ஐநூறு ருபா கேக்குறாங்க ஆள் வச்சா ஒரே ஒரு ஆ ஆ அது மாரி கேக்குறனால ஒரு நாளக்கே இவ்ளோனா ஒ ஒ முப்பது நாளுக்கு என்னா ஆச்சு கணக்கு பண்ணு நமக்கு இவ்ளோ லாபந் தா வருது இதுல ஆள் வச்சு எப்டி இவ்ளோ காசு குடுக்க முடியு
கரெக்ட்டு
அதுனால ஆள்லா வேணா அப்டின்
அது வெளில மெயின் ரோட்ல பெரிய கடேன்னா அத சமாளிக்க முடியு
ஆ வீட்லயே இது கிராமோ கிராமோ இரும்பு கட வச்சுருக்கோ இது ஒண்ணு அவ்ளோ பெரிய கட இல்ல மீடியமான கடதா ஆ இதுல ஒண்ணு பெருசா லாபோ வராது ஆ அது எட்டு வருஷோம் அப்டியே ஓடிடுத்துதா ஓகே அவன் இருக் அந்த எட்டு வருஷோ அவன் நல்லா வேல செஞ்சா தம்பி நல்லா சூப்பரா வேல செய்வா அவுருக்கு தெரியல அந்த கஷ்டமே அவ இப்ப ஒரு நாலு மாசமா தா ரொம்ப ரொம்ப வேல அதிக மாரி அவரே உணர் ராரு அந்த அளவுக்கு இருக்குபோது செய்யலா இல்லப்பா அப்ப இப்ப என்ன அவ இருக்க வரிக்கு அவன் ஹெல்ப் பண்ணா இப்ப நா கொஞ்சோ நாள் இருக்கல்ல எனக்கு மேரேஜ் ஆகற வரைக்கு இருப்பல்ல அது வரைக்கு நம்மளா சேந்து பண்ணலா அப்றமே நீ ஒருவேல போனதுக்கு அப்புறோ என்னமோ அவுங்க ஆள் வைப்பாங்களா இல்ல அப்புறமு வைக்க மாட்டாங்களான்றது தெரியில கேள்விக்குறியாவேப் போயிட்டுருக்கு நானுச் சொல்லி பாக்கற அம்மாவு சொல்லி சொல்லி பாக்கறாங்க கேட்கவே இல்ல எனக்கு குடுக்க விருப் இப்பவே இல்ல அவ்ளோக் காச எதுக் குடுக்கணு அப்டி அது ஒரு செலவுக்கு ஆவுமே ஆ அப்டிதா நெனிக்கிறாரு
ம் ம் ம் மெயின் ரோடுல ஓரளவுக்கு நல்ல கடையாருங் வெக்கிறாங்கன்னாக்கா அங்க வருமானத்துக்கு தகுந்த மாரி சம்பளோங் குடுக்லா நம்மளே வீட்டுக் து இந்த வந்தாப் போது அப்டின்ற மாரி வேலப் பாக்கும்போது சம்பளங் குடுத்து மால முடியாது
ஆமா முடியல அதனால அப்டியே விட்டாச்சி எதுவுமே பண்ணல ஆம் ஒரு சில வாட் தி வேல செய் ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் ரொம்ப வெய்ட்டான பொருள்லா தூக்கணும ஒரு நாப்பது கிலோ ஒரு பீரோனா அப்பா மட் டுமே தூக்குணு அத
அடக்கடவுளே ஆ ஆ
ஆ அடிக்கடிக்கே பேக் பெயினு இப்ப வரைக்குமே மாத்திர எல் நிறைய மாத்திர சாப்பிடுறது அப் அப்பா அம்மா ரெண்டு பேரு அதிகமாம் மாத்ர சப்புடுவாங்க எங்க வீட்ல இடுப்பு வலி ஆமா ஆமா அம்மாவு அப்பா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஆ அவ்ளோ வெயிட் தூக்க விட மாட்டாரு அம்மாவ அப்பா கொஞ்சோ மீடியமான வெயிட்ட மட்டு அம்மா தூக்குவாங்க அம்மே ரெண்டு பேரு சேந்து பண் பா ரொம்ப வெயிட்லா அதிக்னுன் தூக்கி தூக் இந்த கழுத்து அப்டியே சுளிக்கிகுல அடிக்கடி பெண்டாயிடுது அப்றோ இடுப்பு இடுப்பு வலிக்கு இப்ப வரைக்குமே போயிட்ருக்காரு ஆ கரண்ட் ஷாக் வெப்பாங்க அதெல்லா கூட வெச்சு பாத்தாங்க உன்னுமு சரியாவல எவ்ளோத்தர பண்ணியாச்சு இடுப்பு வலி அந்த இதுன்னு முடியல வேல ரொம்ப டைட்டா போது
வேல மேல போற இது வந்து சரியாகாது சட்டினு நீங்க ரெஸ்ட்டு எடுத்தாலு அதிக் ம்மா தா வலிக்கு
ஆ அதுதா சொல்றாரு வேல கூட செஞ்சிடலா ஒரு நாள் சும்மா படுக்கலா அப்டின்னு சொல்லிட்டு பாடுத்தா அன்னைக்கி ரொம்ப ஒடம்பு வலிக்குதுன்னு
நம்ம பொம்பளைங்க வீட்டு வேல மாரிதா அந்த வேலய ரெஸ்ட் எடுத்துகுங்ளா ஒரு நாளைக்கு டே அடுத்த நாள்ல உ நமக்கு ஒடம்புதா வலிக்குமே தவர வேல செய்ய முடியாது அது மாரிதா இ ஓடிட்டு இருக்கக்கா ஓடிட்டேதா இருக்கணு நிக்க கூடாது எப்பவுமே அதெல்லா யோசிப்பாங்க அவங்களுக்கெல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வாழ்க்கையோட எக்ஸ்பீரிமென்ஸே அதனால அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க சப்போட் பண்ணுங்க ரெண்டு பேரு தம்பி வந்தாங்கனா வீட்ல சப்போட் பண்ணுங்க
நெட் கால் பண்ணட்டுமாக்கா
ஆ செரிங்க
ம்